ஆ
வணக்கம்
வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேமா சொல்லுங்கம்மா
ஆ இன்னைக்கி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அ தினமு இந்த கார்போஹைட்ரேட்டு நெறஞ்ச இந்த மாவு சச் சத்து நிறைந்த இட் இட்லி தோசய தான நம்ம சாப்புறோ
ஆமா
அதுக்கு பதுவா சத்தான தோசை வகைகள் வந்துட்டு எப்படி எப்படி செய்யலாம்
ம்
அப்படிங்கறத பத்தி உங்க கிட்ட கேக்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தங்க
சரி இருக்கு நிறைய ச இரு தோசை வகைகள் நிறையா இருக்கு தக்காளி தோசை இருக்கு அப்புறம் இது சிறுதானியத்துல வந்து வரகு திணை சாமை லா இருக்கு இல்லையா அதெல்லாம் தனித்தனியா லைட் டா சூடு பண்ணிக்கனும் மிஷின்ல குடுத்தா அரைக்கற அளவுக்கு லைட்டா சூடு பண்ணின்டு எல்லாம் அரைச்சி சலிச்சி வச்சிருந்தோம்னா அதுல ஒரு ஒரு கை போட்டு கூட வெங்காயம் பச்சை மிளகா கேரட்டு இதெல்லாம் போட்டு தோசை ஊத்தப்பமோ தோசையோ செஞ்சு சாப்பிடலாம்
ம்
படகுல சாப்பிடும் போதும் உங்களுக்கு வந்து ரத்தத்தோட ரத்த கொதிப்ப வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஆஹ் அதே வந்து சாமையில சாப்பிடும்போது சுகரோட அளவை மட்டுப்படுத்தும் இது மாதிரி ஒரு ஒரு அரிசிக்கு ஒரு ஒரு இது உண்டு அதே மாதிரி மூங்கில் அரிசின்னு ஒரு அரிசி இருக்குமா அந்த அரிசிய கூட வாங்கி நல்லா வறுத்து பவுடர் மாறி பண்ணி வச்சுன்டு மால்ட் மாறி இந்த பால்ல கொதிக்க வச்சு பால்ல கலந்து சாப்பிட்டோன்னா ஆக்சிடென்ட் ஆன எலும்பு கூட சேர்ந்துருமா அதுல அவ்ளோ கால்சியம் இருக்கா ஒரு பண்டைய காலத்துல அந்த மூங்கில் அரிசிலாம் சமைச்சு சாப்பிட்டாங்களாம் இந்த மாறி அடிபட்டு கிடக்காங்கன்னா அவுங்களுக்கு அந்த சாப்பாடு தான் குடுப்பாங்களாம் அதுலதான் சமைச்சு குடுப்பாங்களாம் அது என்னதான் நீங்க அப்பல்லாம் வந்து ரொம்ப நவீன மருத்துவம் கிடையாது இல்லையா
கண்டிப்பா
அப்ப வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க ஏதோ இருக்கற மருந்து குடுக்குறத சாப்பிடுவாங்க போலருக்கு அப்போ உனக்கு அந்த ந எலும்ப எல்லாம் கூடிடுமா உடம்புல கால்சியம் வந்து அதிகம் கிடைக்குமா அப்புறம் அந்த முதுகெலும்புல என்ன ஏ ஃபோர் ஏ த்ரீ எல் எல் த்ரீ எல் ஃபோர் எங்க ப்ராப்ளம் இருந்தாலும் இது நாலடைவுல சரி பண்ணிடுமா எனக்கு அது கேட்ட உனே ரொம்ப ஆச்சரியமா போயிடுது இப்படி கூட ஒரு அரிசி இருந்திருக்கா அதே மாதிரி ஒர் மாப்பிள்ளை சம்பாரிசிக்கு ஒ அஹ் அந்த அவங்களுக்கு வந்து அந்த தாதுக்கள் வந்து ஜாஸ்தி பண்றதுக்கு உதவியா இருக்கா அப்புறம் இந்த குறுங்குுவலை அப்புறம் அந்த மாறி இன்னும் நிறைய பழைய காலத்து அரிசி நேம்லாம் கேள்விப்பட்டேம்மா அது வந்து பெண்களுக்கு வந்து அந்த நம்ம அஹ் மாதவிடாய் காலத்துக்காக அந்த அந்த அரிசி சாப்பிட சொல்றாங்க அப்புறம் அந்த என்ன நீர் கட்டிகள் இந்த மாதிரி ஏதாவது ஃபைபராய்டு கட்டிகள் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த அரிசியை சாப்பிடும் போது அது வந்து அப்படியே ஆப்ரேஷனே பண்ண வேண்டாமா அப்டியே ஒடச்சி தள்ளிண்டு மென்சுரேஷன் டைம்ல எல்லா வெளில கொன்னந்திருதா அந்த அந்த டைம்ல வயித் த்து வலி இடுப்பு வலி வராம இருக்கறதுக் கூட ஒரு அரிசி இருக்காமா இவால்லா பாருங்க அதுதா நம்ப இந்த காலத்துல வந்து ஆ எக்ஸ்ரே ஸ்கேனு டாக்ட்ரு ஃபீஸ்சு மருந்து இப்டியே போயிட்டோ அந்த காலத்துல ரொம்ப அனுபவமா இன்ன அரிசி சாப்ட்டா இன்ன பலனு இந்த கால்வலிக்கு இந்த அரிசி சாப்பிட்லா இடுப்பு வலிக்கு இந்த அரிசி சாப்பிட்லா மூட் மூட் இது சாப்பிட்லான்ட்டு பிரிச்சு பிரிச்சு வெச்சு சாப்ட் இருந்திருக்காங்க நம்ளுக் ஏந்தா அதெல்லா தெரியாம பொய்டுச்சு
அவல்தா அதான் ம் அதான் நீங்க சொன்ன மாதிரி வாரத்துக்கு இரண்டு நாள் அல்லது மூணு நாள் வந்து நம்ம சிறுதானியம் சாப் டுட்டு
ம்
மிச்ச நாட்களு வந்து நம்ம பாத்தீங்கனா ஒரு நாள் வந்து கோதுமை முழு கோதுமை இருக்குலங்க
ஆமா
அந்த கோதுமைய வந்து சுத்தம் செஞ்சு
ம்
ஆ அது வந்து ஒரு டம்ளர் அல்லது இரண்டு டம்ளர் வந்து ஊற வெச்சுக்கலா
ம்
ஊற வெச்சுட்டா அந்த முழு கோதுமை மட்டுமே நம்ம வந்து கொஞ்சொ ரெண்டு ஆ க நம்ம தேவைக்கேற்ப மிளகாய் சீரகம் உப்பு கருவேப்பில இதெல்லா போட்டு நம்ம அரைச்சு நம்ம ஆ ஒரு ரெண்டு பேரு அல்லது மூணு பேத்துக்கு தா செய்றோ அப்டினா நம்ம மிக்ஸ்சிலே அரைச்சிக்லாங்க அரைச்சி ட்டு நம்ம வந்து அது தோசையா ஊத்து போது அது ரொம்ப சுவையுடையதா இருக்கு
ஆ ஹூ
தே மாதிரி நம்ம வந்து பாசி பருப்பு தோச செய்யலா அதே மாதி ரி வந்து நம்ம பாத்திங்க அப்டினா நம்ம பீட்ரூட் தோச செய்யலா அதாவது நம்முடைய அரிசி வந்து ஒரு பங்கு எடுத்துட்டு கொஞ்சமா உளுந்து போட்டுட்டு அது நம்ம மாவ் பதத்துக்கு அரச்சிட்டு அதுல வந்து பத்தீங்கனா பெரிய அளவா இருந்தா ஒரு பீட்ரூட் மட்டு போது ஒரு பீட் ரூட் வந்து நம்ம அரச்சி அந்த அரிசி மாவுல வந்து நம்ம கலந்துட்டோ அப்டினா அது வந்து நமக்கு பீட்ரூட் தோச ரொம்ப சுவையானதா இருக்கு ரத்தத்த வந்து அதிகமா உற்பத்தி செஞ்சு தரு
செரி சரி
அதே மாதிரி வந்து பாத்தீங்கனா சுரைக்காய் இருக்குலங்க
ஆமா
சுரைக்காய் வந்து ஒரு கால்வாசி இப்ப ஒரு கப்பு நம்ம அரிசி எடுக்றோ அப்டினா ஒரு கப்பு சுரக்கா மட்டு உளுந்து தேவப்பட்டா போட்லா இல்லனா உளுந்து போடாம அரைச்சாலு இந்த சுரைக்காய் இருக்குறனால இது உளுந்துனுடைய வேலைய வந்து அந்த சுரக்காயே செஞ்சிரு அந்த ரெண்டையு நம்ம வந்து ஊற வச்சுட்டு மிக்சில நல் நல்லா அரச்சிட்டு நம்ம வந்து தோச ஊத்தணு அப்டின்னா அது சுர சுரக்கா தோச நம்மள சொன்னா மட்டுதா வெளியில தெரியு
ம்
இல்ல அப்டின்னா அது வந்து தெரியாது ரொம்ப மோருமோருன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்போ அந்த மாரி நம்ம ஒரே மாவுச்சத்து நெறந்த தோசையா குடுக்குறதுக்கு பதுவா இந்த மாரி தானியங்கள்லையு நம்ம வந்து ஆ தோச சுட்டு கொடுக்கு போது நிச்சயமா நம்ம கடகள்ல வாங்கக்கூடிய அந்த கோதுமாவு இருக்கு இப்டி முழு கோதுமை லா அரைக்கக்கூடிய தோசைக்குமே வந்து பயங்கர வித்தியாச இருக்குங்க
ஆகா
அதனால அந்த தானியத்த நம்ம முழுசா ஊற வச்சு அரைக்கு போது தினமு ஒரு தோச வந்து கொடுக்கு போது சாப்புறவங்களுக்கு வந்து வித்தியாசமா இருக்கு அது வந்து ஒரு வண்ணமயமா இருக்கு பீட்ரூட் வந்து பாத்தீங்கனா நமக்கு பிங்க் கலர்லஇருக்கு
ஆமா
பச்ச பாசி பருப்பு தோச வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் கலர்ல இருக்கு பச்சை பை நீங்க சுட்டீங்கன்னா பச்ச கலர்ல இருக்கு அப்ப அந்த மாரி செய்யு போது குழந்தைகளு வந்து அந்த காரச்சட் அந்த மாரி கொஞ்சோ நம்ம குடுக்கு போது குழந்தைங்களு க்கு அந்த சுவை வந்து வித்தியாசமா இருக்கு அது வந்து ஒரு ஆரோக்கியமானதாகவு வந்துட்டு இருக்குங்க
சேரி இந்த கோதுமை எவ்ளோ நேரோ ஊற வக்கனோ
கோதும வந்து ஒரு ரெண்டு மணி நேரோ ஊரனா போதுங்க
சேரி சேரி நா பண்ணி பாக்கறே
ஆ
நா வெறு கோதும மாவு அரிசி மாவு கொஞ்சோ ரவ கொஞ்சோ மோரு எல்லாவுட்டு கரச்சி வெச்சிருவே நல்லா ஒரு அரமண் அதா அது அரமண் நேரோ முன்னாடி கரச்சி வச்சிட்டு நெறிய வெங்காயோ வெங்காயோ நல்லா கட் பண்ணி பச்ச மொளகா கருவாப்பில கொத்தமல்லி இஞ்சி எல்லாத்தையு எண்ணவுட்டு நல்லா வதக்கி அது தலையில கொட்டிடுவ கடுகு கூட போடுவ கடுகு உளுத்த பருப்பு கல்லப்பருப்பு எல்லா போட்டு அதுலா கொட்டிட்டு அதுக்கப்றோ தோச செய்வ சூப் சூப்பரா இருக்கு கலர்ஃபுல்லா இருக்கு
கடகள்லயோ அல்லது ரேஷன் கடகள்லயு கெடைக்கோ இல்ல நமக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எல்லாத்துலயுமே முழு கோதும கெடைக்குங்க நமக்கு அ நமக்கு பொடைக்க தெரியுன்னா பண்ணிக்கலா எனக்கு பொடைக்க தெரியாது ஆனா நா என்ன பண்ணுவேன்னா ஒரு ரெண்டு மூணு தடவ நல்லா வாஷ் பண்ணோம்னாலே அது மேல இருக்குற எல்லா தூசுமே வந்து போயிறோ
ம் ம்
போனதுக்கப்றோ அத நல்லா காய வச்சுட்டு கொஞ்சோ த காயல்லா வைக்க வேண்டியதில்ல நல்லா வடிச்சு கிளீன் பண்ணிட் ட்டு தண்ணி ஊத்தி ஒரு ரெண்டு மண் நேரோ நம்ம ஊற வச்சுட்டோன்னா அது நல்லா ஊரிரு
சேர் சரி
அந்த வெறு முழு கோதுமைய மிக்சி அல்லது கிரைண்டர்ல போட்டு நம்ம அரச்சிட்டோம்னா ஒரு அர மணி நேரோ அரச்சு அர மணி நேரோ இருந்தா போதுங்க அது ரொம்ப புளிக்கனுனல்லா கிடையாது
சேர் சரி
அத நம்ம சுட்டோ அப்டின்னா நமக்கு அது சப்பாத்தி சுவையிலயே இருக்கு முழு புரதச்சத்து வந்து அதுல இருக்கு நம்ம மாவுல சுட்ற தோசைக்கு இந்த தோசைக்கு பயங்கர வித்தியாசோ இருக்கு சுவையில
அ
இந்த முழு கோதும தோச வந்து உங்களுக்கு சுவை கூடுதலா இருக்கு
என்னென்ன போடனுன்னீங்க அரைக்கும் போது
அரை அரைக்கும் போது நம்ம கொஞ்சோ சீரகம் வர மொளகா அ நம்ம இப்ப ஒரு டம்ளர்னா ஒரு ரெண்டு மொளகா போட்டா போதுங்க காரத்துக்கு ஏர்ப்ப பச்ச மொளகா போடுறன்னா ஒரு பச்ச மொளகா போட்டுக்கலா ஒரு துண்டு இஞ்சி ஒன்னு ரெண்டு வெங்காயம் நம்மளுடைய சுவை க்கி என்ன வேணுமோ வெறு கோதுமை அரைச்சாலுமே உங்களுக்கு சுவை நல்லா
சேரி சரி சரி நா பண்ணி பாக்கனு தேங்கா கூட கொஞ்சப் போட்டு வா தோச வாத்தா நல்லா இருக்கு தேங்கா நல்லா துருவிட்டு அ வெங்காயம்லா போட்டதுக் க்கப்றோ கொஞ்ச தேங்காவு போட்டு வாத்திங்கன்னா சூப்பரா இருக்கு சாஃப்ட்டா இருக்கு
அதே மாறி நீங்க பச்சரிசி மட்டு உற வெச்சு செஞ்சீங்கன்னா அந்த ஆப்பம் ஒரு பக்கம் மட்டும் நம்ம வேக விட்டு செய்யும் போது நம க்கு ஆப்பம் வந்துட்டு வரு நல்லாருக்கு
ஆமா ஆமா
ம் அதனால அது அந்த மாதிரி நம்ம கொஞ்சோ மாற்றி ஒவ்வொரு வகையில செய்யும் போது நிச்சயமா சாப்பறவங்களுக்கு வந்து ஒரு விருப்பத்தோட சாப்டுவாங்க நமக்கு ஒரே சுவையோடைய உணவு அப்படிங்கறது மாறி இல்லாம நமக்கு நறையா சத்துக்கள் நிறைந்ததா வந்துட்டு இருக்கு
ஓகேம்மா ஓகே நல்ல விஷயம்மா
அதே மாதிரிதா பாத்தீங்கன்னா இட்லிலயுமே நீங்க மாவுல பீட்ரூட் கலந்து ஊத்துனீங்க அப்டின்னா அது வந்து ஆ பீட்ரூட் இட்லி
ஆ ஸ்மெல் வராதா அந்த பீட்ரூட்டோட அந்த பச்ச வாசன வ
வராதுங்க வராது வராது நான் நறைய தடவ நம்மதா வேக வச்சறோல்ல
சேர் சரி சரி
ஆ தண்ணி வந்து அதிகமா கலந்துர கூடாது அப்ப நீர்த்த மாதிரி ஆயிரு தண்ணி சும்மா லேசா நம்ம அந்த பீட்ரூட் காய்லயே தண்ணி இரு இருக்கு நம்ம அத வாஷ் பண்ணும் போது அதுல லேசா தண்ணி ஊத்தி மாவு வந்து கொஞ்ச கெட்டியா இருக்கணு அப்ப நீங்க இந்த பீட்ரூட் கலக்கும் போது சரியா இருக்கு ஆ மீடியமான ஹீட்ல வந்து வேக வெக்கணு இல்லன்னா கருகிரு அது வெச்சு இது பண்ணும் போது உங்ளுக்கு சுவை வந்து நல்லாருக்கு
சரி சரி
பீட்ரூட் தோச அந்த பீட்ரூட் வாசமே நமக்கு தெரியாது
ஓகே ஓகே
வெந்தரனால நாங்க பாசிப் பருப்புலயுமே இட்லி செய்வோ
ஆஹ
செஞ்சு அத பொடிப் பொடியா உதுத்து போட்டு இட்லி உப்புமா செஞ்சருவம் அந்த இ இட்லி அப்டியே சாப்ட முடியாது அது கொஞ்ச சுவை கம்மியா இருக் க்கும் அதனால அத அப்டியே ரொம்ப பொடி பொடியா பொடிச்சு போட்டு நம்ம எப்பம் போல எண்ணெ ஊத் த்தி கடுகே கல்ல பருப்பு பச்ச மொளகா வெங்காயோ தக்காளி கருவேப்பழ கொத்த தழ ரெண்டு துண்டி இஞ்சி எல்லா போட்டு வனக்கி இந்தப் பொடிச்சு வச்ச இட்லிய தூக்கி அதுல போட்டு நல்லா வணக்கீட்டோ அப்டின்னம்னா நமக்கு வந்து
இட்லி உப்மா
ஆ பாசிப்பருப்பு உப்மா
அது வந்து என்னோட தந்தைக்கு ரொம்ப புடிக்கு தா அந்த உப்மா அவர் வந்தா ம ட்டு செஞ்சு தர சொல்லி கேப்பாரு அவர் வந்தா மட்டுதா செய்வோ இங்கெல்லா யாரு சாப்ட மாட் டாங்க ஆ பாசிப் பருப்பு தோச வந்து வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா வந்து குடுத்துருவே
சேர் சே
கிதோ இல்லையோ அவங்க வந்து கட்டாயோ அட்லீஸ்ட் ஒன்னு ரெண்டு தோசையாது அவங்க சாப்ட்டு தா ஆகணு
பாசிபருப்பு தோசைக்கு எப்டி எவ்ளோ நேர ஊறவெக்கணு என்னென்ன போடணு
அர மணி நேர ஊற வெச்சா போதுங்க வேற எதுவுமே பண்ண வேண்டியது இல்ல ஒரு ஒரு டம்லர் பாசி பருப்பு ஒரு அர மண்நேரோ ஒரு டம்ளருக்கு குறைஞ்சது ஒரு நாலு தோச வரு நமக்கு எச்சா வேணு அப்டின்னா ஒன்ற டம்ளர் ரெண்டு டம்ளர் ஊற வெச்சுக்கலா ஒரு அர மணி நேரோ ஊறனா போது
வெறு பாசி பருப்பு மட்டு தானா
வெறு பாசிப்பருப்பு மட்டு அரிசியெல்லா எதுவுமே நா போட மாட்டேங்க வெறு பாசிப்பருப்பு மட்டுதா
சரி
போட்டு ஒரு அரமண்நேரோ அத நல்லா கழஞ்சி கீழே ஊத்திட்டு நம்ம மிக்சில அந்த தண்ணிலயே அ பற்று அதுலயு வந்து பாத்தீங்கனா கொஞ்ச சீரகோ ஒரு பச்ச மொளகானா பச்ச மொளகா